கா ஹலோ ஹாய்பா என்ன பண்றீங்க ரொம்ப பிஸியா
பிஸி எல்லா இல்லைங்கப்பா நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே நா நென்ச்சா தம்பிய தூங்க வச்சிட்ட ஆனா கொஞ்ச நேரோ ஓய்வு எடுத்துட்டு் அ ஈவ்னிங் எதனா ஸ்நாக்ஸ் மாரி செய்ணுமாங்க
இன் மணி இப்பேயே நாலாயிர்ச்சி இன்னமேல் கொஞ்ச நேரே படுத்திருந்துட்டு எப்ப செய்ய போறீங்க
நா வந்து எங்களுக்கு ஈவினிங்ன்றது ஒரு அஞ்சர மணிதாங்க ஏனா தம்பி தூங்க லேட் ஆயிடுச்சி அவ படுனா படுக்கவே இல்ல சாப்பாடு நல்லா ஊட்டி வுட்டூ ட சும்மா இங்கியு அங்கியு தண்ணிய வச்சி விளாடிட்ருந்தா அப்புறோ இப் அதா அந்த ப்ராஜெக்டர்ல வந்து போட்டு வுட்ட அப்டியே பாத்துட்டே படுத்துட்டா சும்மா
ம் நா இந்த நாலு மணி ஆய்ருச்சா நானு ஏதா வந்தோனே சூடா கேக்குறியா வந்து ஏதோ ஒன்னு செஞ்சு குடுத்துட்டு வட சுட்ற
வடைங்ளா உளுத்த வடயா பருப்பு வகைங்ளா
உளுந்த வடப்பா
உளுந்த வடய எனக்குமே உளுந்த வட ரொம்ப புடிக்கு
செர் வாங்க சாப்டுவீங்க கொரியர் அனுச்சுட்டுங்ளா
ஆ அனுப்பி வுறங்க நானுமே வட செய்யலானா எங்க வீட்டுக்காரு வந்து கொஞ்ச எண்ண பலகாரம்லா செய்ய வுடாத எனக்
இல்ல அதாவது வந்து நம்ம வீட்ல செய்யறது அங்க கடையில செய்யறது வேற வீட்ல வந்து செஞ்சம்னா கொஞ்ச ஹைஜீனிக் தா தா இன்ட்ருக்கு
ஆமா ஆமா கரெக்டு தா ஆனா என்னனனா நா இன்னைக்கே காலைல பூரி சுட்றன் சொன்ன எங்க வீட்டுக்காரர் இருந்துனு ஒன்னு தேவல்ல நீ எண்ணல கை வக்காத அப்டின்ட்டு எண்ணயுமே கொஞ்ச அ அதிகமா எதனா சமயல்ல போட்டா திட்டுவாரு ஏ இவ்ளோ எண்ணய ஊத்தி வெச்சிருக்க டேஸ்ட் வரலனாலு பரவால்ல எண்ணய ஊத்தாத அப்டினு சொல்லிட்டு திட்டுவாரு
இங்கயு அதே ரூல்ஸ்தா அப்றொ என்னா பண்றது செய் நல்லால்லனாலும் எதாவ ஒண்ணு கொற சொல்றாங்க நல்லா செஞ்சிருந்தாலு எதா ஒன்னு கொற சொல் சொல்றாங்க எப்டிதா செய்யறதுன் தெரியல மிடில் மிடில்னு ஒரு லெவல் இருக்கு அந்த மிடில் லெவல ஒனக்கு கிராஸ் பண்றதுக்குள்ள போது போதுன் ஆயிருது நமக்கு
நம்ளுக்கு எல்லா நாளுமே செஞ்சுனே இருக்க முடியாதுங்க என்னைக்கினா ஒரு நாளு ரெஸ்ட்டு ஆமா இதா இருக்கு இப்ப எனக்குமே நேத்து ஃபுல்லா வேலயா இருந்தது அதுக்கு முந்தின நாள் இருந்த வேலைலா நேத்து வேல செஞ்சுட்டு இருந்தன்னா இப்ப நேத்து இருக்கற வ நேத்து என்னாச்சு
ட்ரெஸ்செல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்ருவிங்களா
ஆமாங்க அது ட்ரஸ் மட்டு வாஷிங் மிஷின்ல போட்ருவோ
ம் ம்
மத்தபடி அ ஒரு வீடுமெல்லா பெருக்கணு அதுக்குலா யார வ பாத்தரோ வெளக்கற்த்துக்கு அதெல்லா ஆளு வெக்கல ஆ நானே பெருக்கிருவே இந்த வேக்கம் க்ளீனர் ஒன்னு வெச்சிருக்கே அதனா இந்த மாஃப் மாரி இருக்குல்ல இந்த வேக்யூம் க்ளீனரு அது மட்டு என்ன பண்ணுவன்னா ஒரு வார்த்துக்கொரு வாட்டி ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அத வீடு ஃபுல்லா வேக்யூம் பண்ணீட்டனா தூசியில்லா ஃபுல்லா எடுத்துரு நமக்கு இந்த காால்ல நற நறன் தூசில்லா படுல்லா அது அந்த மாரி இல்லாம இருக்கு தொடப்பத்துல பெருக்குன்னா தொடப்பத்துல இருக்க அ அந் தூசியெல்லா உ வந்து வீட்டயெல்லா இது புது தொடப்போ வாங்கிட்டு இதே ஒரு ரோதனையா இருக்கு
ம்
ஃபஸ்ட் பிளாஸ்டிக் தொடப்பதா வாங்குனே அது பாத்தாச்சுன்னா அந்தளவுக்கு அழுத்தி அழுக்குற பெருக்கிற மாரி கணக் சுத்தமாதா வருது அ சேரி அது ரொம்ப நாள் யூஸ் பண்ட்டோ சேர் நா நார்மல் இந்த பூந்தொடப்போ மாரி வாங்லான் வாங்னா அதுலர்ந்து விழுந்துட்டே இருக்கு ஒரு வாரமா அது ஒரு மாதிரி விழுல்ல தூசி மாதிரி அது பாத்தா வீடெல்லா நற நறன்னே இருந்துது அதுக்கப்பறோ நேத்து தா ஃபுல்லா எல்லா ரூமு இந்த பொருள்லா கீழ எதும்மே இல்லன்னா நம்ம ஈஸியா பெருக்கலா வேக்யூம்
இல்லப்பா கொழந்த இருக்கிற எடத்துல வந்து நம்ம சொல்ல முடியாது
அதுதா அதனாலதா இவ்ளோ பிரச்சன எல்லா பக்கமு கட்டில் கீழவு போட்டு வெச்சிருக்கா சோபா அடில போட்டு வெச்சிருக்கா எல்லா எல்லாத்தையு எடுத்து ஒரு தனியா ஒரு அவனுடைய விளாட்ற ஒரு பேக் வெச்சிருக்கே எல்லாத்தையுமே போட்டு நேத்து நைட்டு ஃபுல்லா வேக்யூம் பண்ணி முடிச்சொன்னதா நிம்மதியா இருந்துச்சு இப்ப அடுத்து பாத்தா இன்னிக்கு எல்லா பக்கமு கலச்சு விட் எல்லாத்தையு இது பண்ணி வெச்சிருக்கா நம்ம சமைக்கிற நேரமா பாத்து இவ தண்ணி எட்த்துன் போயி எதெதோ இந்த பிஸ்தா தோலெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ விளாட்றாங்க இந்த டி வி ல பாக்கறதெல்லா இவுங்களு பண்ணி பாக்கறாங்க
ம் ம் நீங்ளே ஹோம் ஒர்க்லா சொல்லி குட்த்துருவீங்ளா தம்பிக்கு
தம்பிக்கு வந்து இப்பதான ஸ்கூலுக் போறா அந்தளவுக்கு ஹோம் ஒர்க்ல்லா பெருசா இல்ல எதாவ்து ஆனா வந்து மிஸ்ஸு வந்து ப இந்த மாரி வாட்ஸ்அப்ல வந்து அனுப் வா ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல வந்து இன்னிக் என்ன சொல்லி குடுத்தோன்னு அனுப்புவாங்க நா என்ன பண்ணுவன்னா அத வெச்சி அவங்கிட்ட கேப்பே தம்பி ஒன், டூ, த்ரீ சொல்லா மா அப்டின்ட் கேப்பே நா சொன்னன்னா அவனு கூட சேந்து சொல்வா அப்பறம் ரைம்ஸ்மே போட்டிருப்பாங்க இன்னைக்கு வந்து டுவிங்கிள் டுவிங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸு அப்றமா வந்து மேரி ஹேட லிட்டில் லேம்ப்புன் போட்ருப்பாங்க நா என்ன பண்ணுவே ஒரு வாட்டி நா வந்து எங்கிட்ட புக் இருந்தா புக்ல படிப்பே இல்லனா ஃபோன்ல ஒரு வாட்டி நா படிச்சிட்டு திரும்பியு வந்து அவனுக் வந்து அது தெரிமே வா தம்பி நம்ம ரெண் பேர் சேந்து பாட்லா அப்டி சொல்லீட்டு எப்ப எங்கிட்ட வந்து படுக்குறானோ கையில மதியானத்துலயு இல்லன்னா நைட்லயு எப்ப என்கிட்ட வந்து படுக்குறானோ அப்ப வந்து சொல்லுவே இந்த மாரி வந்து இந்த பாட்டு பாடலா இந்த ரைம்ஷ் சொல்லா அப்புறோ அனிமல்ஸ்ல்லா உங்களுக்கு உனக்கு சொல்லிக் குடுத்தாங்களா என்னென்ன அனிமல்ஸ் சொல்லி குடுத்தாங்க அப்டின்னு நம்ம ப பக்கத்துலயே படுக்க வச்சு இல்லா உட்கார வச்சு பேசணும்னு வச்சுக்கோ அதுங்களே சொல்லு ஸ்கூல்ல இந்த மாரில்லா நடந்துச்சு அப்டி இப்டின்னு சொல்லுவ அப்டியே ஒ ஜாலியாவு இருக்கு அவனுக்கு படிச்சமயே இருக்கு அப்பற அனிமல்ஸ் பேரு நானுமே கேப்பே அவங்க அப்பாவு கேப் பாங்க தூங்கு போது அது மிஸ்ஸுங்க வந்து அனுப்பு போதே நம்ம வந்து அத ஒரு ரீகால் மாரி வீட்டுல வந்து பண்ணணு அடுத்து வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகு போது அது ஞாபக இன்னு அதிகமா இருக்கு
ம் ம் கரெக்ட் தா
ஆனா எழுததெல்லா குடுத்த அனுப்புல வீட்டுக்கு அவங்க ஸ்கூல்லே பாத்துப்பாங்க போல இருக்கு ஆனா வந்து இப்பதா எழுத சொல்லி் கொடுத்துன்னாறு காங்க இந்த டாட் ரெண்டு டாட் வச்சுட்டு அத எப்டி ஜாயின் பண்றோ அப்டின்ற மாதிரி சொல்லி் கொடுத்துருந்தாருக்கா அங்க
ம்
அங்க தம்பி நல்லா படிக்கிறானா நீங்களு சொல்லி தருவீங்களா
ம் இல்லப்பா வந்தோனியே கடய வந்தோனி கை கால் மூஞ்சி கழுவுனவோனே ஏ பி சி அவன் என்னன்ன ஹோம் ஒர்க் எழுதனுமே அதை எழுத வச்சிட்டுதா நா விடுவே ஏன்னா வந்தோனே எழுதிட்டானா சும்மா உக்காந்துருவே அதுவே பழக்கத்துக்கு கொண்டு வந்துரலா அப்டின்று இருக்கே
சேரி சேரி எல்கேஜக்கே ஓ நோட் எல்லா குடுத்து அனுப்புறாங்களா எழுத்துருத்துக்கு
ஏன்ப்ப அவனுக்கு இப்பயே ஹோம் ஒர்க்ல்லா குடுத்துட்டாங்க ஆக்கா யிக்கி ஏ பி சி சிடி கா ஒண்ணு ரெண்டு இதெல்லாமே எழுதிட்டு தா போறேயா
ஆமா நீ இங்க வந்து யூ கே ஜியா எல் கே ஜிங்களா தம்பி செரி செரி அப்பனா எழுதுறதெல்லா நெறைய இருக்கு நர்சரி போட்டிருக்கே இப்பத்தா சொல்லி் குடுக்குறாங்க எப்டி வந்து எழுதனு அந்த லைன் மட்டு சொல்லி தராங்க ஸ்டேண்டிங் லைன் ஸ்ளீப்ங் லைன் அந்த மாரி சொல்லி தராங்க
ம் ம்
அதா கொஞ்ச கொஞ்சமா தா எழுத பழக்குவாங்க பென்சிலதா கொஞ்ச வேற மாரி புடிக்கிறா அதுவு சொல்லிட்டு இருக்கே இந்த மாரி புடிடா அப்டின்னு சொல்லிட்டு இருக்கே அவ கொஞ்சோ ஏதோ குத்துர மாரி புடிக்கிறா பென்சுல அந்த மாரி புடிக்க கூடாது தம்பி அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தே ம் நம்ப கொஞ்ச விளாட்டு விளாடிட்டே அவுங்ககிட்ட பேசுணோனு நெனச்சுக்கோங்க கொஞ்ச ஈஸியா அவுங்க புரிஞ்சுப்பாங்க
கரெக்ட் தான்பா எங்க இவங்கிட்ட ஒக்காந்தோனு வச்சுக்க நம்ம எது எடுத்தாலு அந்த ஜே சி பி அந்த கான்செப்ட்லயே தா இருக்கிறே அவனுக்கு ஜே சி பின்னா ரொம்ப புடிக்கு
ஆ எங்க பையனுமே அதேதாங்க ஜே சி பி னா ரொம்ப புடிக்கு
தனா எப்புடி ஒரு இது இருக்குதோ தெரியல இவனுக்கு எங்கயாவது நின்டு போயிரு ச்சுனா போது அத வாங்கித்தா இத வாங்கித்தான்னு கேப்பியா
அதே தாங்க இங்கேயு ஒரு ஜேசிபி வாங்கிதா அடம்புடுச்சு அப்பறமா போய் வாங்குனாங்க கடையில வந்து என்ன பண்ணா நா ஊருக்கு எடுத்துட்டு வரே சொல்லிட்டு அவுங்க பாட்டி வீட்டுல போய் விட்டு வன்ட்டா ஜே சி பி க அது நெறைய டாய்ஸ்ஸு அப்பப்ப எங்கனா போனோ விட்டு வந்துருவா ஆனா இந்த ஜே சி பினா வே த்தது மட்டும் நல்லா ஞாபோ வச்சிட்டு ஆ நா பாட்டி வீட்லயே விட்டு வந்ட்டேன் எனகு புதுசு வாங்கிதா பெரிய ஜெசிபி வாங்கிதானா ரொம்ப கேட்டுட்டே
ம்
ஓசூருக்கு வந்து பழல்லா வாங்கலான் போனோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல அதுக்கு ஏத்தமையே வித்துட்ட்ருந்தாங்க ஜேசிபி பெருசா அதுக்கப்புறம் நா எறங்கி போய் அது
எவ்வளோப்பா இந்த ஜேசிபீமா
பெரிஸ்சாங்ளா அப்ப போனோன்ன ஐந்நூர் ரூபான்னா ஐநூர் ரூபான எனக்கு வேண்டான் நா வந்துட்டேன் செர் இருவமா எவ் எவ்ளோ நீங்க சொல்லுங்க அப்டின்னா ஒரு எர்நூத்தம்பது ரூபா தாங்க அப்டின் கேட்ட ஆ எர்நூறுபாவோ எர் நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கன அப்றோ குடுத்துட்டா ஆவனுமே ஆ ப கொஞ்ச பெருசாதா இருக்கு அப்புறோ அது வாயங்கி குடுத்துட்டோனா பார்க் துக கூட்டின் போனா மண்ணு வார்ணும் கள்ளு வார்ணும் ட்டு என கூட்டுனேனா அதுக்கு அவரும் போய்
அப்புடிதாபா அங்க இருக்குற கல்லத்த இங்கது இங்க போட்றது இங்க இருக்கற கல்ல தூக்கி அங்க போட்றது இது வில்லேஜ் வேறயா இந்த கல்லெடுத்து அந்த லாரியில நெப்பி அத கொண்டு அங்க ஒரு எடத்துல கொட்டுவியே
ம் அதேதா அதே மாரி தப்பா நீ பண்ணுன்னா இல்ல அப்பறோ ஒரு எடத்து த்துல பத்தா மண்ணே இல்ல எல்லா செடிக்கு இருந்துச்சு மண்ணு நோ டவே முடியில அதுக்கு வேற ஒலிக ஒரே அழுக மண்ணே வரமாட்டது அப்டின்ட்டு
ஹ
எங்க வீட்ல நா எங்கடா பண்ணுக்கு போவன்ட்டு அப்றோ உங்க இங்க பால்கனில இருந்து பாத்தா உங்க அப்பார் மண்ட செடி எல்லா வெச்சிருப்பாங்க அங்க போய் கூட் போயிட்டு அங்கியே நானே ஒரு நாலு மண்ண குத்தி எடுத்து இந்த மண்ணச்சி வெளாடுட்டு இது பண்ணி அப்றோஎன்னோட செடியில எல்லாம் போய் மண் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல எல்லாம் அப்றோ இந்த மாரில்ல நோட்டக் கூடாது தப்பி வீல ரூபா மண்ல வெளாடு இந்த மார்ல்லா பண்ணன்னா நா எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டு பாப்பாக் குடுத்துர்வோம் வண்டிய அப்டினு சொல்லி ஏமாத்தி வச்
இல்ல எத எடுத்தாலும் அவனுக்கு பெரச்சன இல்ல இந்த ஜேசிபி இந்த லாரி எல்லாம் தொட்டன்னாச்சுக்க எதன்ன ட்ரோன் ட்ரக் ட்ராலி லாரி என்மோ சொல்லுவியே அத மட்டும் தொட வே கூடாது யேற எந்த டாய் எடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த ரெண்டு டாய மட்டும் எடுக்கவே கூடா கம்பிய
அதேதா இவனுக்குமே ஜேசிபி னா ரொம்ப புடிக்கும் அதுக்கப்றோ இந்த காரு நம்ம டிராக்டரு அதெல்லா ரொம்ப புடிக்கும் எப்பவுமே கையில ஒண்ணு இருக்கும்
ஆமா இந்த டிராக்டர் வெச்சு விளாடுறது கேக்குறதே டிராக்டரு ட்ரோம் ட்ராக்கு அந்த மிக்சிங் கலவைய இருக்குல்ல
ம்
ஆ அந்த இது அந்த இது கலவ பண்றது
ம் இங்கயு ஒருத்தங்க வீடு மை கட்டி ட்ருக்காங்க அதுல அதெல்லா யூஸ் பண்றாங்ளா அத பாத்துட்டு இது வாங்கலாமா இது வாங்கலாமா நா அடி வாங்கறன் வா அங்க இதெல்லா வாங்க முடியாதுன்ட்டு எது வந்தாலு இந்த மாரிதான் கேக்குதுங்க அந்த ஆம்பள பசங்க எல்லா இப்டிதான் இந்த காரு இதெல்லா வெச்சு வெளாடுங்கப்பா
ம் ஒ பக்கத்துலேலா யாரிட்டையு கொண்டேய் கு கு தம்பி கொஞ்சோ நேரோ பாத்துக்க வுட மாட்டீங்க ஹலோ
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
பக்கத்துல எல்லா யார்ட்டயு கொண்டு விட மாட்டீங்ளா
பக்கத்துல வந்து ஒரு பாப்பா இருக்குங்க அதுக்கு வந்து எட்டு மாசந்தா ஆவுது அந்தப் பாப்பாவு அந்த பாட்டியும் வந்து எங்க வீட்ல கொஞ்சோ நேரோ வெளாடுவாங்க
ம்
வேற யாரு இல்லங்க இன்னு பார்க்கு போனா ஒரு சில பசங்க வருவாங்ளா அவுங்க கூட விளாடுவான் அவ்ளதான் ஃப்ரெண்டு மாதிரியெல்லாங் கெடையாது சும்மா வந்து விளையாடிட்டு போவாங்க அவ்ளதான் இங்க எல்லா கொஞ்சோ வேற வேறம் லாங்வேஜ் பேசவே அந்தளவுக்கு ஸ்கூல்ல என்னப் பண்றான் தெரில இன்னு கொஞ்சோ வளர வளர பேச ஆரம்பிச்சுட்டானா எல்லா ப்ரெண்டு படிச்சு விளாட ஆரம்பிச்சிருவான் ஆ ஓரளவுக்கு பேசறான் இன்னு கொஞ்சோ பேசனா நல்லா இருக்கு
கொழந்தப்ப இந்தானப்பா போகு சேரிப்பா உங்களோட பேசினது ரொம்ப நன்றிப்பா
அ ஆ ஆமா ஆ மகிழ்ச்சிங்க அடுத்த அழைப்ல வந்து சந்திப்போ
ஆ சரி ம் பாய்